ஓகே
ஆ கேக்குதுங்க என்ன பண்றீங்க
சும்மாதாங்க மொபைல் பார்த்துட்டுருந்தே கொஞ்சம் டீட்டெயல்ஸ் உங்ககிட்ட கேட்கணும்
சொல்லுங்க கேப்போம்
இப்போ நீங்க லாஸ்ட் ஒன் மந்த்க்கு முன்னாடி தானே நியூவா ஜாப்ல ஜாயின் பண்ணீங்க ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ் பத்தி கேட்கணும் ஃப்ரெண்டுக்கு ரெஃபர் பண்ணணும் என் ஃப்ரெண்டு கேட்டாங்க நீங்க ஒர்க் பண்ற பிளேஸ்ல தான் ஆஃபர் லெட்டர் வந்திருக்குன்னாங்க ஸோ கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கேட்கணும்
அது ஒண்ணும் இல்லைங்க இப்ப நம்ம ஒர்க் பண்ற கம்பெனி இருக்கு பாத்தீங்களா அவங்க வந்து ஒரு ஐ டி கம்பெனி ஐ டி ப்ராஜெக்ட் எத்து பண்ணிட்டுருக்காங்க
ஓகேங்க
ஸோ அவங்க பேசிக்கா இன்ட்ரிவியூ ப்ராசஸ்ஸுங்கிறது நீங்கள் ஸ்டார்டிங் உங்களோட ரெசியூம் வேலிடேஷன்ல இருந்து அடுத்தடுத்து உங்க ரெசியூம் வேலிடேஷன் மேனின் ப்ராசஸ் மேனின் இன்டர்வியூ ஒரு ரைட்டிங் டெஸ்ட்டு அப்புறம் ஒரு குரூப் டிஸ்கஷன் பண்ணுவாங்க குருப் டிஸ்கஷன் முடிஞ்சதுக்கப்புறமா குருப் டிஸ்கஷன் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு எப்பியும் போல எச் ஆர் மீட்டிங் வெச்சி எச் ஆர் ஒரு இன்னொரு இன்டர்வியூ வச்சுட்டு நம்ம ஃபைனல் ஜி எம் போய் பாப்பாங்க
ஓ ஓகேங்க ஓகேங்க பட் எவ்ளோ வித்தின் பீரியட் கொடுப்பாங்க டைமிங் ஆல்ரெடி அவங்க ஒர்க்கிங் ப்ராசஸ்ல இருக்காங்க என் ஃப்ரெண்டு இப்ப திரும்ப வந்து ஜாயின் பண்ணனும் ஆனா ஆஃபர் லெட்டர் எல்லாம் வந்துருச்சாமா இப்ப ஜாயின் பண்ணும்னா எவ்வளோ நாள் ஷெட்டியூல் குடுப்பாங்க பதினஞ்சு நாள் குடுப்பாங்களா இல்ல ஒரு மாச டைம் குடுப்பாங்களா வந்து ஜாயின் பண்ணிக்கங்கங்கற மாரி
ஒரு பதினஞ்சு நாள் டைம் கொடுப்பாங்க சில பேர் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற எடத்துலந்து கொஞ்ச டைம் ஏதாவது நோட்டீஸ் பீரியட்ல இருப்பாங் க அதெல்லா வந்து இருக்கு சோ அந்த டைம்காக எப்பயு மினிமம் பதினஞ்சு நாள்ள குடுப்பாங்க பட் அட் த சேம் டைம் உங்களுக்கு இல்லன எனக்கு உடனே ஸ்டார்ட் ஆகணு உடனே நா வந்து நடக்கணும்னு ஆசைப்படுறே எனக்கு டக்குன்னு ஜாயின் பண்ணணுன்னு எனக்கு தோணுது அப்டிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம வந்து உடனே கூட ஜாயின் பண்ண சொல்லுவாங்க பட் எல்லாமே உங்களோட இன்டர்வியூல வந்து நீங்க எப்டி பண்றீங்க ஆப் பர் லெட்டர் நல்லபடியா வந்துருச்சீங்களா அடுத்து ஜாயினிங் டைம்
ச்சாமா அவுங்களுக்கு பட் ஜாயினிங் டேட்டும் மென்ஷன் பண்ணிருக்காங்க பட் இவங்க ஒர்க் பண்ற பிளேஸ்ல என்னன்னா ஒரு ஒன் மந்த் கழிச்சுதா நீங்க ரிலீவ் ஆகலாம்ங்க மாரி சொல்றாங்க பட் ஆஃபர் லெட்டர்ல அதுக்கு முன்னாடி ஒரு பிப் டீன் டேஸ்கு முன்னாடியே டைம் குடுத்துருக்காங்க வந்து ஜாயின் பண்ணிக்கங்கன்ட்டு சோ அதனாலதா நீங்க ஆல்ரெடி அங்க ஒர்க் பாத் துட்டு இருக்கீங்க சரி உங்க கிட்ட கேட்டா கொஞ்சோ தெரியு அப்டிங்கற்துக்காக தா கேட்டே
அப்டின்னா ஒண்ணு பண்ண சொல்லுங்க அவங்க ரெசியூம் வந்து மென் அவங்க ஆஃபர் லெட்டரு அனுப்பன மெயில் ஐ டி ஒட ரிசீவ் ஆயிருக்கு இல்லைங்களா அந்த மெயில் ஐ டிக்கு ரிப்ளை மெயில் குடுக்க சொல்லுங்க எனக்கு இந்த மாதிரி என்னோட ஆபீஸ் பிரசன்ட் ஆபீஸ் இல்ல இந்த மாரி ஒரு இஷ்யூஸ் இருக்கு ஸோ எனக்கு இத்தனை நாள் எனக்கு டைம் வேணு ஜாயினிங் பண்றதுக்கு அப்
இல்ல அப்டி டைம் கேக்குறது பிரச்சனை இல்ல அவங்களை பொறுத்த வரைக்கு கேட்டா வேற யாராச்சு ஜாப்கு பிரஃபர் பண்ணி வந்துருவாங்களோங்கற மாரி யோசிக்கிறாங்க ஏன்னா நல்ல எடோ நல்ல ஒரு அட்மாஸ்பியர்ல நல்ல ஜாபா கிடைக்குது அது மிஸ் ஆயிடுமோங்கிற மாரி அவங்க பயப்படறாங்க
அப்டி இல்லன்னா இப்ப இருக்கிற கம்பெனிக்கு கொஞ்சோ ரெக்வஸ்ட் பண்ண சொல்லுங்க சார் எனக்கு ஆமா எனக்கு இந்த மாரி ஒரு ஆப்ஷன் கிடைச்சிருக்கு எனக்கு இது யூஸ் ஆவு ஃபியூச்சருக்கு யூஸ் ஆவு நீங்க எனக்கு பர்மிஷன் குடுங்கன்னு கேட்க சொல்லுங்க இல்ல மெயிலா கூட போட சொல்லுங்க
பட் அவுங்க என்ன பண்ணிருக்காங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ற பிளேசஸ்ல வந்து அவுங்க அவுங்க வீட்டுல வந்து கொஞ்சம் அ வீடு வெக்கேட் பண்ற மாரி இருக்காங்க அப்டிங்கிற மாரி ரீசன் மட்டுதா சொல்லியிருக்காங்க ஜாப் ரீசன் எதுவு சொல்லல நீ வா வேற ஜாப்க்கு போறேங்கிற மாரி அவுங்க சொல்லிக்கல போல
அப்டின்னா ஒன்னே ஒரு இப்ப இருக்கிற ஒரு ஆப்ஷன் இப்ப இந்த கம்பெனில கேட்க முடியாது சோ நீங்க வேலை பாக்குற கம்பெனி கிட்ட அவுங்க கிட்ட ஒரு பர்மிஷன் வாங்கலா இல்லையா இது ரொம்ப பர்சனல் சார் என்னால இதுக்கு மேல ஒர்க் பண்ண முடியாதுன்னு இந்த கம்பெனில சொல்லிட்டு நம்ம அடுத்த கம்பெனிக்கு போகலா பட் எப்பயுமே வந் து இந்த கம்பெனியா இருந்தாலு செரி அந்த கம்பெனியா இருந்தாலு செரி எங்கயு இஸ்யூஸ்ல்லாம் போய் ஜாயின் பண்ண சொல்லுங்க இஷ்யூ இல்லாம ரிலீவ் பண்ண சொல்லுங்க
அதனால தா அவுங்க யோசிக்கிறாங்க செரி நா உங்ககிட்ட செரி நீங்க அன்னைக்கி சொன்னீங்களா செரி இந்த எடத்துல தா ஒர்க் பண்றேன்னீங்களா எனக்கு சடனா ஞாபம் வந்தது செரி உங்ககிட்ட கேட்டா கொஞ்சோ சொல்யூஷன் கெடைக்குமே அப்டிங்கறதுக்காக தா கேட்டே
கட்டாயமா இங்க இருக்கற ஹெச் ஆர் வந்து கொஞ்சோ என்ன காப்ளெக்ஸ் இருந்தாலு என்ன காம்ப்ளிமெண்ட் என்ன ஒரு இஷ்யூஸ் இருந்தாலுமே அவரு வந்து
ஏன்னா நல்ல ஜாபாவு இருக்கு நல் ஆ நல்ல போஸ்டிங்காவு இருக்கு அவுங்க ஆல்ரெடி பாத்தத்த விட இப்ப கொஞ்சோ பெட்ரா இருக்கு சோ நல்ல ஜாப் நல்ல அட்மாஸ்பியர் விட்ற வேணாங்கிற மாரி யோசிக்கிறாங்க
கட்டாயமா இப்ப நம்ம ஒரு ஜாப்ல இருந்து இன்னொரு ஜாப் போறதுங்கறதே நம்ம ஒரு ப்ரொஃபெஷ்னல் டெவலப்மெண்ட்க்காக தா நம்ம இது பண்றோ ஃபியூச்சர் ல வந்து ஜாப் யூஸ் ஜாப் இன்டஸ் எஸ்பீரியன்ஸ் யூஸ் ஆகு தா பண்றோ
எல்லாமே ஒரு இன்கம்லேந்து இதெல்லா நீங்கலேந்து எல்லாமே கொஞ்சோ நெக்ஸ்ட்டு அப்டிங்கறதுக்காக தா போறாங்க அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும் போது மிஸ் பண்ணிட வேணானு நெனைக்கிறாங்க
கட்டாயமா இன்னொரு விஷ்யோ நீங்க இந்த கம்பெனியில வந்து இந்த கம்பெனி உங்களுக்கு தேவ அப்டின்னு நினைக்கிறத விட இந்த கம்பெனி உங்களுக்கு தேவ இந்த கம்பெனிக்கு நீங்க இம்பார்ட்டன்ட் அப்டின்னு நெனச்சிட்டாங்கன்னா அவுங்க உங்களுக்காக வெயிட் பண்ணுவாங்க அது எந்த ஒரு தப்புமே இருக்காது
ஓ செரி அப்ப நா மெயில் போட சொல்றே அவுங்ககிட்ட
ஆ
எப்படியு நீங்க சொன்ன மாதிரி நல்லபடியா வேல அமையணு அவுங்கள் ஏனா முன்ஞ்ச்சா ம்
மெயில் போட சொல்லுங்க நானு என்னோட ஹெச் ஆர் சைட்லேருந்து நானு பேசுறே எனக்கு தெரிஞ்சவர்க்கு ரெக்கமண்ட் பண்றே சோ அவுங்க ஒர்க் ஃபுல்லா இருந்தா நல்லபடியா ஒர்க் பண்ணட்டு
இல்ல இல்ல அவுங்க நல்லபடியா ஒர்க் பாப்பாங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ண பிளேஸ்லயே ஆ நல்லப் பொசிஷன்ல தா இருந்தாங்க பட் அவுங்களுக்கு அது வந்து கொஞ்சோ கன்வீனியன்ட்டா இல்ல கொஞ்சோ நியர் பை இல்ல அதனால தா வீடுமே வெக்கேட் பண்ணிட்டு ஜாப் இருக்கற எடமா பாத்து போறா மாரி அல்ரெடி ஆபர் லட்ட வந்த ஒடனே செரி வெகேட் பண்ணிக்கலாங்குற மாரி தா ரெடி ஆயிட்டாங்க
ஓகே
ம் சோ அவுங்க சைட்ல இருந்து எந்த பிரச்சனையு வராது
செரிங்க இப்ப ஒரே ஒரு நல்ல விஷயோ என்னனா அவுங்க எதிர்பாத்த மாரி வேல எதிர்பாத்த எடத்துல கெடைக்குது அப்டிங்கும் போது இப்ப இருக்கற எடத்துல இருந்து அர தா வெளிய வந்து அடுத்தடத்துல அழகா ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா எல்லா வகைலயு அவுங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு
ஆமா கெடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிய விட்ற கூடாதுல்ல அப்ப திரும்ப நமக்கு கெடைக்குன்னு சொல்ல முடியாது ஏதோ ஒரு டைம் தா நல்லது நடக் குனுனு இருந்தா நல்லது நடக்கு அது திரும்ப திரும்ப நடக் குனு சொல்ல முடியாதுல்ல கெடைக்கும் போதே அத தக்க வச்சுக்கணு
எல்லாருக்கு எடுத்தோனே இந்த மாரி ஆப்ஷன்ல்லா கெடைக்காது தேடி பாத்து அவ்ங் ஒரு எல்லா வகையிலு கம்ஃபர்டபுளா இருக்கற மாரிஒன்னு கிடச்சிருக்கு அப்டிங்கம்போது ஆட்டோமேட்டிக்கா அவுங்க எல்லாத்துக்கு ஏத்த மாரி அட்ஜஸ் பண்ணிட்டு வருணு
ம்
அதுதா கரெக்ட்டு
ஆமா ரொம்ப செர்ச் பண்ணி ரொம்ப எஃபக்ட் போட்டு நீங்களே இப்ப சொன்னீங்கல்ல போர் ப்ராசஸ்ல தா ஹெச் ஆர் இன்டர்வியூ வரை முடுச்சு அதுக்கப்புறந் தா ஜாப்க்கே எடுத்துப்பாங்கன்னு சொன்னீங்க அந்தளவுக்கு எஃபக்ட் போட்டு எல்லாம் எல்லா ப்ராசஸுமே அட்டென் பண்ணி நல்லபடியா செலக்ட் ஆனதுக்கு அப்புறோ எதோ ஒரு சுச்சுவேஷன்னால வேணான்னு அவாய்ட் பண்ண முடியாதுல்ல
புரியிதுங்க புரியிதுங்க
தூரோ வந்து அதுக்கப்றோ ஜாபுக்காக தானே இவ்ளோ எஃபர்ட் போட்டாங்ளே
சரி தா சரி தா உங்க ஆஃபீஸலா எப்டி இன்ட்ரியூல்லா இதே மாரி பண்ணுவாங்ளா இல்ல வேற ப்ராசஸ் இருக்குங்ளா
இல்லங்க சேம் டைப் ஆஃப் இன்டர்வியூ தா இப்ப ஆல்மோஸ்ட் எல்லா எடத்துலயுமே இந்த மாரி தா கொண்டு வந்ட்டாங்க
ஓகே ஓகே
ஆம் பட் ரெக்கம்ண்டேஷன் அந்த மாரில்லா கெடையாதுல்ல இப்போதைக்கு முன்னாடி எல்லா இருந்துது பட் நா உங்ககிட்ட ஒரு சொல்யூஷன்காக கேட்டுக்கலா சரி ஃபர்தரா வேற எதாச்சு ட்ரை பண்லாமாங்கறத்துக்காக தா நா உங்களுக் கால் பண்ணே ம் நீ ஏனா ஃபோர் ப்ராசஸ் இன்டர்வியூ முடிச்சுட்டு செலக்ட் ஆய்ட்டாங்க செலக்ட் ஆயி ஆஃபர் லெட்டரு வந்ட்டு அவங்களால அந்த டைம்குள்ள ஜாயின் பண்ண முடியாதுங்கற ஒரு இஷ்ஷு தா
புரியிதுங் புரியிது எல்லாமே அமையிது ஆனா ஜாயின் பண்ண முடியில அதுதா மிஸ்
ஆ அந்த டைமிங் மட்டு ஆ டைமிங்கால அந்த இவ்ளோ நாள் போட்ட எஃபட்டே வீணா போய்ட கூடாதுல்ல எல்லாருக்கு ஒரு ஸ்டாட்டிங் ப்ராசஸ்லியே ஃபஸ்ட்டு இன்டர்வியூ அப்டிங்கம்போது ஆ இல்ல டெஸ்ட்லயே ஓகே ரிஜெக்ட்னு வந்துட்டா ஒன்னு பிரச்சனல்ல இப்ப இவ்ளோ தூரோ எஃபர்ட் போட்டு ஹெச் ஆர் ரவுண்ட் வரைக்கு முடிச்சதுக்கப்றோ ஆ இங்க வந்து ஜாயினிங் டேட்டால பிரச்சன வந்தர கூடாதுனு யோசிக்கிறாங்க அவ்ங்க எங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாங்க சடனா எனக்கு உங்க ஞாபகோ வந்துது உங்க ஞா அந்த கம்பெனில தான ஒர்க் பண்றீங்க உங்க கிட்ட கேட்டுக்கலாங்கற மாதிரி
பரவால்லங்க அட்லீஸ்ட் இவ்ளோ தூரோ கைடன்ஸ் குடுக்கலான் நீங்க யோசிக்கிறீங்கல்ல ஹெல்ப் பண்ணு தோணுதுல்ல அதுவரைக்கு பரவால்லங்க நீங்க எல்லா யோசிக்கிறீங்க
ஆக்சுலா இப்ப நீங்களுமே எங்கிட்ட இந்தளவுக்கு இன்ஃபாம் பண்ணதுனால தா எனக்கு தெரியிது இல்லாட்டி நானுமே செரி ஓகே இ மெயில் கூட போட வேணான்னு கூட சொல்லியிருப்பே இல்ல பாத்துக்கலாங்கிற மாரிதா இப்ப நீங்க சொன்னீங்கல்ல செரி மெய்ல் கூட போட்லா போட்டுட்டு அவ்ங்க கிட்ட கொஞ்ச எக்ஸ்க்யூஸ் கேட்டுக்கலான்ட்டு
அ கண்டிப்பா ஹெல்ப் பண்ற ஹெச் ஆரு தா இங்கருக்கற ஹெச் ஆரு ஏனா இவுர் ஆல்ரெடி யார் யாரு இங்க இருக்காங்களோ இங்கருக்கவ்ங்க யாரா ஹெல்ப் வேணுனா அவுரு கரெக்ட்டா பண்ணீருவாரு
ஓ அப்டிங்ளா ஏனா மோஸ்ட் ஆஃப் த ப்ளேஸ்லா அப்டியெல்லா இருக்க மாட்றாங்கல்ல ஒரு சிலர் எல்லாரையு சொல்ல முடியாது ஒரு சிலர் அப்டி இருக்க மாட்டாங்க அதுனாலதா அவ்ங்க பயந்துட்டு என்ட்டா கேட்டாங்ளே
கண்டிப்பா ஆனா நீங்க இது நெனைக்கற மாரி இவுரு இல்ல இவுர் உண்மையாலுமே உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுவாரு அட் த சேம் டைம் நீங்க வாங்க அவுரு ஹெல்ப் பண்ணி அவுங்கள பண்ற வரைக்கு அவருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணு
ஓ அதெல்லா அந்த இதுலல்லா அவுங்க எந்த மாற்றமு இல்ல அவுங்க நல்ல ஒர்க்கிங்லர்ந்து எல்லாமே எதுவ்மே கொற சொல்ல முடியாது
ஏனா இப்ப ஒரு எச் ஆர் வந்து ஒருத்தங்க ரெக் ட்ரீட் பண்றாங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட் மேனேஜர்கிட்ட வந்து இல்ல இவங்க கன்ட்டினியூஸா ஒர்க் பண்ணுவாங்க இத்தன வர்ஷோ இத்தன மாசோ இருப்பாங்க அப்டினு எல்லாமே அவுரு கமிட்மெண்டு குடுப்பாரு சோ இவங்க எதா பாதில வந்ட்டாங்க இல்ல எதா இஷ்ஷுஸ் அப்டினா அவுரு தா அந்த டிபார்ட்மெண்டோட மே எச் ஓ டி க்கோ மேனேஜருக்கோ அவுரு வந்து பதில் சொல்ற மாரி இருக்கும் ஸோ அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு
அவுங்க எதுவும் அவுங்களுக்கு எந்த இஷ்ஷியும் வந்துற கூடாதுல்ல இல்ல அதெல்லாம் பயப் பட வேணா அவுங்க நல்ல பர்சன் நல்ல டைப்பு நல்லா ஒர்க் பண்ற பர்சன் தா அதுல எந்த எதுவுமே பிரச்சனையுமே இல்ல
ஏன்னா உங்களுக்காக நானே இப்ப பண்ண போறே இப்ப நானும் ரெக்கமெண்ட் பண்ணி நா ஏதோ ஒண்ணு ஆச்சுன்னா இப்ப எனக்கும் சேர்த் தி பேட் டைம் வந்துடும் என பிரச்சன கூட வராது இப்ப அடுத்தால்ல ரெக்கமெண்ட் பண்றதுக்கு
ஆமா இன்னொரு நெஜமாவே வேற ஒருத்தர் அவுங்க சிச்சுவேஷன் இன்னால்ல ஒரு ரெக்கமண்ட் பண்ற மாரி சுச்சுவேஷன் வந்தா அவுங்களுக்கும் பண்ண முடியாத மாரி போயிடும்ல அப்புறோ
கரெக்ட்டுதா கரெக்ட்டுதா ஆனா ஒரே ஒரு விஷயங்க யாராவது வந்து இந்த மாரி கேட்டாங்கன்னா நீங்களும் இந்த மாரி பண்ணுங்க பண்ணாம இருக்காதீங்க
ஓ கண்டிப்பா
நாளைக்கே எனக்கு தெரிஞ்சவுங்க உங்க கம்பெனில இன்டர்வியூக்கு வரலாம் இதே மாரி அவுங்களுக்கு ஒரு இஷயூஸ் கெடைக்கலாம் எது வரலாம்
ஆமா
நா கேக்கும் போது கட்டாயமா இதே மாரி பண்ணி குடுங்க சரிங்களா அப்பதா எல்லாமே சரியா இருக்கும்
ஆ சேரிங்க
நீங்க இது சொன்னோன்னே நா இன்டர்வியூ அட்டென் பண்ணது நா மொத மொத இன்டர்வியு அட்டன் பண்ணது அப்பெல்லாம் பயந்துகிட்டு இன்டர்வியூ அட்டன் பன்னதுதா ஞாபம் வருது அதுக்கப்புறம் இன்டர்வியூ அட்டன் பண்றது ஜாலியா பண்ணிட்டு இருக்குறோ
ஓ அப்டிங்களா
ஸ்டார்டிங்ல்ல பாத்தா அஜ்யோ வேல கெடைக்குமா எவ என்ன கேள்வி கேப்பா யாராவது கோவப்படுத்திருவானா அப்டின்லாம் இன்டர்வியூ அட்டன் பண்ணுவோம் இப்பெல்லாம் இவன் தா இவன் என்ன பேசுறான் இந்த கேள்வி தானே கேப்பான் பேசிக்கல வா அப்டிங்கிற லெவல தான் போயிட்டு இருக்குது
ம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக ஃபியர் பேயிடுது
வயசாயிட்டு ஆக ஆக பொறும அதிகமாகுதுல அதான் ஒண்ணு
ம்
டி இவன் இத தான் கேக்க போறா இவன் அத தாண்டி இவ என்ன கேட்டுருவான் அப்டிங்கிற ஒரு மைண்டு கூட நமக்கு வந்துருது
ம் ம்
அதனாலே நம்ம பெருசா யோசிக்க தேவயில்ல
ம் சேரிங்க
நா என்னைக்கும் பா புதுசா ஃபர்ஸ்டா ஃப்ரெஷர இல்ல என்டர் நைய எ இன்ட்ரியுகு வர்றோம் பாத்தீங்கன்னா அவுங்களா ஒவ்வொன்னும் கேப்பாங்க அங்க பக்கத்துல இருக்குறவுங்கிட்டா இது இப்பிடியா இது இப்பிடியா இதுக்கெல்லாம் எப்டி பண்ணணும் அப்டின் கேக்குறக்கு எனக்கு அப்பலாம் இப்ப நினைச்சா பாவம்மா இருக்கும் எப்டி வந்து கேக்குறாங்களே அப்படின்னு
ஓ
நீங்கல்லாம் ஃபர்ஸ்ட் போம்போது தைரியமா போயிடுவீங்களா மொத இன்டர்வூலாம் கேக்குதுங்களா
இ இப் இப்ப டென் டென் மினிட்ஸ்க்கு மேல ஆயிடுச்சுங்களா
இல்ல இன்னும் ஆவல ஆயிச்சா ஆயிச்சு ஆயிச்சு ஓகேங்க ஆயிச்சு ஓகே கட் பண்ற
இல்ல அதுக்காக இல்ல அதுக்காக கேக்கல இப்ப இதுக்கப்புறம் போது ஆடியோ ரெக்கார்ட்ல போயிட்டு இருக்குங்களானு கேக்
ஆ போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு என்னாச்சுங்க ஆனா போதும் பதினோரு நிமிஷம் போது மணி பாப்பா வ நிஷம் பக்க வந்துச்சு
ஓ சரி சரிங்க
இருங்க நான் கட் பண்ணற சொல்லுங்க இப்ப நீங் கட் பண்ட்டுங்களங்களா ஓகே
ம்